ஹாய்
அலோ கேக்குதா
கேக்குது
ஆ ஆ கேக்குது
ஆ என்ன பண்ற நல்லா இருக்கியா
நல்லா இருக் கே நீங்க என்ன பண்றீங்க எப்பிடி இருக்கீங்க
உக்காந்துருக்கே
சேரி சேரி உம் ம் இன்னைக்கி எப்டி போச்சு
வெளிய போயிட்டு வந்தே நா ரொம்ப டயடா இருந்தது அதா இப்போ உக்காந்து டீ குடிச்சுட்டுருக்கே தலெல்லா வலிக்கிற மாரி இருக்கு
சேரி சேரி எங்க போயிட்டு வந்தீங்க
இந்தா அழகர்கோயில் வரைக்கு போயிட்டு வந்தே
சேரி அங்க என்ன இங்க உங்க கோவிலுக்கா இல்ல
கோயிலுக்கு இல்ல இங் க ஒரு ஃப்ரெண்டு வீட்ல வந் து எல்லா கெட் டு கெதர் போட்டாங்க
உம் சேரி
அங்கெ போய் நல்லா ச சேந்து எல்லாரு சாப்ட்டுட்டு எல்லா சேந்து மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க
உம் சேரி சேரி
எல்லா‌ பிரியாணி ஆக்கி சாப்ட்டுட்டு
ஆ என்ன பிரியாணி
சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்ட ரைத்தா
சேர் சேர் சேரி
உம்
யார் சமச்சாங்க பிரியாணி
பிரியாணி எப்பயும்போல நாந்தா சமச்சே மத்ததெல்லாமே எல்லார்மே ஷேர் பண்ணி எல் அவுங்கவுங்க எல்லாருமே ஆளுக்கொரு வேலயா செஞ்சோ
சேர் சேர் சேரி
ஓ அப்டே முடிச்ட்டு அது இங்க ஃபுல்லாவே எங்க பாத்தானாலு மாந்தோப்பு தோட்டோ சுத்தி எங்க பாத்தானாலு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியு சேரி ஆ சின்ன சின்ன விஷ்யம்னாலு செரி பூனானாலு செரி எல்லாமே அங்க சுத்தி அங்க இருக்றவுங்க அக்கம் பக்கோங்க கிட் டே இருக்கு எதுவ்மே யார்ட்டயுமே இல்லேன்னே
ஆ ப பாக்கவே சூப்பரா இருந்துரு க்கு
ஆ அது நல்லாருந்துது சேர் நாம ஒரு சிட்டி லைஃப்பெல்லா வாழ்ந்துட்டு இந்த மாதிரியான ஸ்பாட்க்கு போகும்போது ஆடு மாடு கோழி அவுங்கவுங்களுக்கு என்ன தே வ்யோ எல்லாமே அவங்க வீட் லயே இருந்தது
பம்பு செட்டெல்லா இருந்துச்சா
ஆ பம்பு செட்டெல்லா இருந்தது ஜாலியா போய் கை, கால்லா நனச்சிட்டு வந்தோ சும்மா
சேரி சேரி
உம் இன்னு இங்கிருக்கறவங்கெல்லா காட்டுக்கு வேலைக்கு போறாங்க அப்டின் சொல்லிட்டு போயிருந்தாங்க என் ஃப்ரெண்டோட காட்டுக்கு வேலைக்கு போய்ட்டாங்க யாருமே இல்ல எ ஃப்ரெண்டு் மட்டுந்தா வீட்ல இருந்தா
சேரி
அவங்களுக்கு ஹெல்ப்பா வந்து நாய் தா இருக்கு சேஃபா யார் உள்ள வந்தானாலு கத் த ஆரம்பிச்சிருது எல்லார் வீட்லயு, தோப்புலயு செரி நாய் வளக்கறாங்க உள்ள நொழஞ்சுட்டோனா நாய் கத்த ஆரம்பிச்சிருது
உம்
அவங்க ஓனர் வந்து இது எங் ந நம்மாள் தா விடு நா தா கூப்ட்ருக்கே அப்டின் சொன்னானாதா வாயவே மூடுது ம் இந்த காலத் துல வந்து நாய் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கு ம் அது சேஃப் ட்டிக்கு யாரு வந்தானாலு செரி உடனே அந்த நாய் கத்த ஆரம்பிச்சிருது கடிக்க எல்லா வரமாட்டிங்குது கத் கொலச்சிக்கிட்டே இருக்கு நம்ம பக்கத்துல போய் நாந்தா எ உங்க வீட்டுக்கு கெஸ்ட்டா வந்திருக்கே அப்டி இப்டின்னு பிஸ்கெட் போட்டானா கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்குது சாப்டிட்டு பேசாம உக்காந்து திரும்ப கொலைக்க ஆரம்பிச்சிருது
சேரி சேரி செரி
லைட் செட்டப்பே என்னமோ அந்த கிராமத்திலயே வாழ்ந்தனா எப்டி இருக்கு அந்த மாதிரி இருந்துது வீடு ஹைடெக்கா இருந்தானானாலு வீட்ட சுத்தி வெளிய இருக்கற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆ கிராமத்துல இருந்த அந்த ஞாபகத் கு அடுப்பு மண்ணடுப்பு நெனைச்ச நேர அடுப்ப பத் தி மூணு கல்ல வெச்சு பொருத்தி வெச்சது எல்லாமே வந்து அந்த கிராமத்து செட்டப்லயே இருந்த மாதிரி இருந்தது நல்லாருந்துது சிட்டியில இருந்து ட்டு இந்த கச கசனு நீட்டிட்டு இருக்கறதுக்கு நல்லா வேல பாத்துட்டு வந்துருக்கே
சேரி சேரி
நல்லாதா இருந் துது அது என்ன நம்ம நம்மளோட ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்றதோட ஃப்ரெண்ஸ் சர்க்கிள்ல போகும் போது எப்பிடி இருக்கு அது எப்டின்றலா ஷேரிங் கேரிங் பாதி பேரு அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அப்டி திரிஞ்சாங்க அந்த அந்த செட்டப் எல்லாமே பாத்து ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க நின்னு இது பண்ணாங்க கொஞ்சம் பேரு வீடியோ எடுத் து நாங்க போட்டுக்கிறோ அப்படின்னுட்டு சோசியல் மீடியால நாங்க போட்டு க்றோ அப்டின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க
ம், சோசியல் மீடியானா எப்டி ஸ்நாப், இன்ஸ்டாகிராமா
ஆ, ஆமா அந்த மாதிரி போட்டுக்குறோ எங்க அக்கோண்ட்ல நாங்க போட்டுக்குவோ அப்டின்னுட்டு கொஞ்ச பேர் அதுக்கு சம்மதிச்சாங்க அது ம கொஞ்ச பேர் எங்களலா எடுக்காதீங்க நாங்க வந்து அதுலலா வரமாட்டோ அப்டின்னுட்டு முடிஞ்சிய கொஞ்சோ மறைச்சுக்கிட்டாங்க
ம் ம், இப்பல்லா சோசியல் மீடியால நம்ம மூஞ்சிலா போட்றது சேஃப் இல்ல போட்டோலா போட்ற
ம் சேஃப் இல்லைல அந்த அ அதனால சில பேர் வந்து இது பண்ணி திரும்பிக்கிட்டாங்க நானு வந்து எ பேஸ் எல்லா வரக்கூ டாது என்னைல எடுக்காதீங்க உங்ளுக்கு நா ஹெல் பண்றே வைக்கிறே அதோட அவ்ளவுதா மத்தபடி எதுவு வந்து இது பண்ணிக் காதீங்க, உங்கள நீங்க எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க எதுவு எதுலயு யாரையு போடாதீங்க அப்டின்ட்டோ
சேரி சேரி சேரி
ம்
ஆ நைட்டுக்கென்ன
இப்ப போயிட்டு வந்தாச்சுங்ளா வீட்டுக்கு வரவே ஆறாயிடுச்சு காலையில எந்திரிச்சு போன ஒம்போது மணிக்கு கி உள்ள ரொம்ப தூரோ நடந்துட்டோ ஒ ஒரு கிலோமீட்டர் உள்ள நடந் து போனோ அங்கே கோட்டவாசல்ல எறங்கி அதுல போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டு நைட்டுக்கு வெளிய ஏதாவது இட்லி வாங்கி சாப்டுக்கலா
ம்
காலைல ஏதாவது கொஞ்சொ டயட் ஃபுட் மாதிரி வெச்சு சாப்டுக்கலா சிம்பிளா அப்படின்னுட்டு இருக்கோ இவங்க எல்லா வீட்லதா இருந்தாங்க நாங்க மட்டுந்தா போயிட்டு வந்தோ ஜென்ஸ் எல்லா வீட்ல இருந்தனால அவங்களா அவங்களு வெளியில வாங்கி சாப்டுக்கிட்டாங்க காலை டிஃபன் மட்டு போட்டுட்டு நாங்க போய்ட்டோ
கேக்குதா
ஆ நல்லாவே கேக்குதே
ம் அங்க ஆட் ட்டோ வண்டி எதுவு இல்லையா
பஸ் வந்து ரொம்ப ரேரா இருந்தது நாங்க போகும் போது ஷேர் ஆட்டோலதா போனோ வரம்போது ஷேர் ஆட் டோலதா வந்தோ பஸ் வந்து ரொம்ப ரேரா இருக் டைமிங்தானா பஸ் த்து வந்து
இல்ல ஒரு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு கேக்குறே
அது அழகர் கோயில்ல நம்ம எறங்கி கோட்டை வாசல்னு சொல்லி டிக்கெட் எடுத்து உக்காந்தானானாலு அதுக்கப்பறமா உள்ள ஒ ஒரு ஒன் கிலோமீட்டர் நடக்கணு அதுக்கு நம்ம ஷேர்ஆட்டோ பேசிட்டு உள்ள போகலா
சேரி
ஷேர் ஆட்டோ பேசிட்டு உள்ள போகலா அது எங்களுக்கு தெரியல அங் க இருந்தவங்க வந்து அவங்க அங்க இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாமே வந்து யங்ஸ்டர் மாதிரி நல்லா நடந்து போறாங்க அவங்க நாங்கதா டயர்ட் ஆகி யு நடக்கவே முடியல சோர்ந் ந்து வந்துருச்சு அங்க அவங்க சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க நாங்க வந்து எறங்கிட்டோ எங்களுக்கு அட்ரஸ் எல்லா தெரில நாங்க அங்க போனதே கிடையாதுதா அங்க ஒரு டீ கடைல ஏறங்கி பே பேசிட்டு அந்த பெரியவர்ட்ட அட்ரஸ் சொல்லுங்க நாங்க உள் உள்ள வந்துரு அப்படனதுக்கு தான்ந்த ந்த மஹால் இருக்குலாமா அத ஒட்டி உள்ள போங்க இங்க பாப்பா எட்டி பாக்கு அப்படின்னாங்க சரிப்பாப்பா எட்டி பத்துருன்னு சொல்லிட்டு நாங்களு நடக்கிறோ நடக்கறோ நடக்கிறோ இந்தா வந்துரு அந்தா வந்துருன்னாங்க வரவே இல்ல நாங்க லேடிஸா போனதுனால கொஞ்சு சேஃப் ஃபா இருக்குமோ இல்லையோன்னுட்டு கொஞ்சு பயோ வந்துருச்சு ஆனா அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் த்தர் வந்து நல்லா தெரிஞ்சவங்களா இருக்காங்க அவங்க வந்து யாரு இன்னரு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா வாங்க நாங்களே கூட்டிட்டு போறோ தெற்கால பாருங்க மேற்கால பாருங்க அப்படின்னுட்டு டேரக்க்ஷன் சொல்றாங்க ஆனா நாங்க கொஞ்சு கூகுள் மேப் அப்படி வச்சுட்டு போனோ அவங்க லைவ் லொகேஷன் வந்து சென் பண்ணனால அப்புறோ அவங்களே வந்து அவங்க வீடு கொஞ்சு உள்ளா இருந்திருந்தனால அங்க உள்ள இருந்து வந்து போனவங்க ரெண்டு பேரு வந்து அந்த ப்ரெண்ட் வந்து கூட்டிட்டாங்க கூப்பிட்டு வந்து உள்ள போனோ அதுல கொஞ்சு லேட் ஆயிடுச்சு நாங்க போகவே அப்படி லெவன் ஆயிடுச்சு வீட்டுல ஒ நயன்ல கிளம்புனானாலு
சேரி சேரி சேரி
உம் லெவன் ஆயிடிச்சு அப்புறமா அதுக்கப்புறமா எல்லா உக்காந்து உரிச்சு எல்லா சேந்து கட் பண்ணி நாங்க போய்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சு கொஞ்சு உரிச்சு கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆள் போய் சிக்கன் வாங்க போயிட்டாங்க ஒரு ஆள் இஞ்சி வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆது இலை வாங்கிட்டு வந்தாங்க இப்ப எல்லாருமே ஷேரிங் தா
உம் ம்
உம்
நாளைக்கு சண்டே நாளைக்கு என்ன பிளான்
நாளைக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் காலையில
உம்
மார்க்கெட் எல்லாம் வா வாங்கிட்டு வர சொல்லணும் மார்க்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் சமையல் வந்து வேகமா இது பண்ணிட்டு அதோட ஈவினிங் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க
சேரி சேரி போயிட்டு வாங்க
உஹம் அப்படி போயிட்டு வந் வந்து நைட்டு வரணும்
ஏத கேக்கல
போயிட்டு நைட்டு வந்துருவோம் நைட்டு ஈவினிங் ஃபுல்லோ அ ஈவினிங்குள்ள வந்துருலாம் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ள உள்ள நுழைஞ்சிறுணும் திரும்ப வீட்டுக்குள்ள நா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு மண்டே இல்ல
ஆஹ் ஆமா ஆமா
ஸ்கூலுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதோட மண்டே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும்
சேரி சேரி
ம் இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு
உம் செரி செரி
உ உங்களுக்கு
எனக்கு எந்த பிளானும் இல்ல நா எப்பயும் போல வீட் வீட்டுலதான் இருக்கேன்
ஹம் கிளாஸ் தான் போய்கிட்டே இருக்கு நீங்க கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க
சேரி ஓகே ஓகே சேரி எனக்கு கொஞ்ச வேல இருக்கு
அப்டியா
ம் ஆமாம் ன
இது பக்கம் வந்தானா வாங்கலே
ஆஹ் சரி கண்டிப்பா வரே வர
ம் வாங்க செரியா ம் ஏர்லியா வாங்க வெள்ளன வந் து வெள்ளன போங்க
ம் சேரி ஓ ஆ கண்டிப்பா வரே ம் ஓகே ஓகே ஓகே ம் பாய் பாய்